ஹலோ எப்டி இருக்கே ஆ கேக்
நல்ல ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ எல்லா நல்லா இருக்கோ லைஃபெல்லா எப்டி போது
எல்லாமே சூப்பரா போது
ம்
இல்ல இல்லடா இனிமேதா சாப்புட்ணு நீங்க என்ன பண்றீங்க இப்போ
நா என்ன பண்றே சும்மாதா அப்டியே இருக்கே அதாது செரி உங்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சே பேஸ்லா அப்டின்ட்டு கால் பண்ணே
சேரி சேரி சாப்புட்லயா நீ இன்னு
இல்ல இனிமேல்தா சாப்புட்ணு
ம் என்ன சாப்ட செஞ்சிருக்காங்க வீட்ல
வீட்ல வந்து மோர் கொழம்பு சாப்பாடு அப்பளம் சி வட
ஓ சூப்பர் நல்ல காமினேஷன்
ம் ஆமா சாப்புட்ணு இனிமேதா போயிட்டு நீ சாப்ட் நீ உங்க வீட் ல என்ன செஞ்சாங்க
எங்க வீட்ல இனிமே செய்யணுன்டா இனிமேதா செய்யணு
அப்டியா
ஆ முதலயே நாச் சாப்டுவோ எல்லாரு வீட்ல ஒரு பத்து மணி ஒன்போதுரைக்கு மேல சாப்டுவோ
பத்து மணிக்கு மேலயா சரிதா
சரி பொங்கல் கொண்டாட்டல்லா எப்டி போச்சு
பொங்கல்னா அது பாட்டு போச்சு நா ஒன்னு பெருசா நாங்க ஏதுவு பண்ணவே இல்ல எப்பவு ப எப்பவு போல இங்கதா போச்சு உனக்கு எப்டி போச்சு பொங்கல்லா
அ ஆ எனக்கு என்ன நல்லாதா போச்சு என்ன இந்த வாட்டி கொஞ்ச லீவ்வு முன்னாடியே முன்னாடி எக்ஸ்டாவ் விட்ல கரெக்டா பொங்கலுக்கு மட் டு விட்டாங்க மூணு நாள்னா மூணு நாள் அப்டி விட்டாங்க இந்த வாட்டி வேற சனிக்கிழம அதிகமா வர் ல்லயா அதுனால கொஞ்சோ லீவ் கம்மியா இருந்த மா இருந்துச்சு எப்பவு போலதா வீட்டுல பொங்கலு பாயசொ வட அதெல்லா செஞ்சோ வேற எதுவு புதுசா பண்ல உங்க வீ நீங்க எப்டி கொண்டாட்னிங்க மூணு நாள் எப்டி கொண்டாட்னிங்க
மூண நாள் நாங்க முதல் நாள் பொங்கல் மட்டுதா பொங்கல் மாரி கொண்டாட்ணு மிச்ச மாட்டு பொங்கலுக்கு காண பொங்கலுக்கு நமக்கு என்ன சம்பந்தொ இருக்கு நம்ம பாட்டுனு இஷ் ஷ்டத்துக்கு ஊ ஊர் சுத்தினுந்தோ ஊரு கூட சுத்தல வீட்லயேதா இருந்தோ நல்லா சாப்ட்டு சாப் டு தூங்கி ஏன்ச்சு நாலு நாள் லீவு முடிஞ்சோனே ஏச்சு ஸ்கூல்லுக்கு கெளம்பி போனே அதுக்குதா போனே
படல்லா போட்டா படத்த பாத்துட்டு சாப்ட்டு தூங்கிட்டு
அவ்ளோதா ஆமா புதுசா வந்த படொல்லா டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு அவ்ளதா கெளம்பியாச்சு இந்த ஊர்லதா இந்த மாட்டு பொங்கல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க நமக்கு அத பத்தி பெஷா ஐடியா கூட கடையாது நீ ஊருக்கு போய் செலப்ரேட் பண்ணிருக்கியா
இல்ல இல்ல எனக்கு போனுனு ஆச
ம்
இந்த மதுரை சைட்லலா வந்து ஃபு நல்லா அழகா கொண்டாடுவாங்க ஏனா உண் உண்மையா ஆ பொங்கல்லா எப்டி கொண்டாடணுன்றது அங்க போய் பாத் தெரிஞ்சுக்கலா நம்ம
ஆமா அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு வாடியாச்சு அங்கல்லா போய் பாத்துருணு
ஆமா அதே மாரி இந்த டிவி நியூஸ்ல எல்லா பாப்போம் இல்லையா இந்த ஏறுது ஏறுது த்து மாடு அந்த போட்டிலா வந்து நேர்ல போய் பாக்கணுனு ஆச எனக்கு
ஆ பாக்னு
நம்ம டிவில பாக்குற தொலைக்காட்சியில பாக்கறப்ப அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது நேர்ல பாக்குறப்ப இன்னு சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா ரொம்ப வந்து எப்டி இருக்கோனா ஆ எப்டி சொல்றது நம்ம சிரிப்பா இருக்குறமரில்லா இருக்காது நம்ம வந்து இங்க பாப்போ சிரிப்போ அதெல்லா இருக்கா து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்ருக்கோ அது
ஆமா அவங்க குத்துனா சாவுதான்ற நெலமைல போவோல
அமா ஆனா அதுலயுமே வந்து சில பேர் வந்து அதையுமே வந்து தாண்டி பண்ணுவாங்க நல்லா இருக்கு அதெல்லா பாக்குறப்போ
சரி போய் பாக்கணு ஒரு தடவ ஆனா ஒரு தடவ சான்ஸ் கெடச்சுத்னா
ஆமா ஆமா கண்டிப் பா கண்டிப்பா ஆமா என்ன புத்தாட எல்லா எடுத்தீங்க பொங்கலுக்கு
பொங்கலுக்கா அ பொங்கலுக்கு வந்து பாவாட தாவணிதா கட்டிருந்தே அதாது வந்து போன ஃபங்க்ஷன் கொழு வைக்கும் போது அம்மாவோட ஃப்ரெண்டு் கொடுத்தாங்களா அது ஸ்டிச் பண்ணி போட்ணுனு வெச்சிருந்தே சோ போடவே இல்ல செரி அது பொங்கலுக்கு போட்லா அப்டின்ட்டு பொங்கல்கதா போட்டே நீ என்ன போட்ட
நா என்ன போட்டே நார்மலா எப்பவும் போல வீட்ல இருக்கிறப்போ போட்ற மாரிதா போட்டே அவ் அதா புதுசா இது புத்தாட எடுக்ல பொங்கலுக்குன்ட்டு
அப்டியா
ஆமா ஏனா பொங்கல் வந்து வரப்போதா அடுத்த மாசோ வந்து எனக்கு பொறந்த நாளு
அதனால பொறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டே
பொத நா அதுக்கென்ன எடுத்தே ஒரு டாப் என்னமோ எடுத்தே அவ்ளதா டாப்பூ பேண்டொன்னு எடுத்தே அவ
அந்த மெச்சூரிட்டி வந்து ஹிட்டாவுதா புது ட்ரெஸ் எல்லா எடுக்காம
அப்டிலா இல்ல கடைக்கு போய் எடுக்கணு அதனால எடுக்கும் போல நானு ஆமா எது ஆர்டரு தா எது வேணுனாலு ஆன்லைன்ல ஆர்டர் போட்றக்கு அவ்ளதா
ரைட்டு செரி சரி
ம கடைல போயெடுத்தா ரேட் அதிகமாருக்கு
ம் ஆமா ஆன்லைன்ல கொஞ்சோ கம்மியாதார்க்கு
ஆமா ரொம்பவே கம்மியார்க்கு எல்லாரு வாங்குற மாரி இருக்கு நம்ம வெள்ல ஒரு க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஆட எடுத்தோனா அத நம்ம ரெண்டா எடுத்துக்லா ஆன்லைன்ல அந்த ரேட்டுக்கு
ஆமா ஒரு ஒரு ஆட வெள்ல எடுத்தாலே ஆயிரபா வந்து நின்றுது ஓரளவு நல்லதா எடுத்தோனா ம்
நா இங்கருந்து ஆன்லைன்ல ரெண்டு மூணு கூட எடுத்துப்பே
ம்
அவ்வளதா ம ஆயிரபா குடுத் து அவ்ளோ எடுக்கிறோ அது என்ன நம்ம ஒர் நாள் ரெண்ட் நாள் போடுவோமா அதுக்கு மேல போட மாட்டோ
ஆமா கண்டிப்பா
தோனாவ் ரெண்டு மூணு எடுத்தோன் வச்சுக்கோயே நம்ம எத்தினு வன்டோனா போட்டுக்லா நம்மளு கொஞ்சோ ஓகே பரவால்ல இது நம்ம இந்த காசுக்கெடுத்துருக்கோ அப்டின் ஒரு சந்தோஷமா போட்டுக்லா ஆயிர்பா குடுத்து ஒரு ட்ரஸ் தெடுத்துட்டு ஒரு ஒரு வாட்டி போட்றப்போலா இவ்ளோ காசுப்பா கொஞ்சோ பத்ரமா பாத்துக்குணு இது அவ்ளோ எடுத்திருக்கோ அப்டின்ட்டு தோணிட்டேருக்கூ நம்ளுக்கு ஆமா தானே கண்டிப்பா தோணு
அதூ ஆயரபா எடுத்துட்டு அத போடாம பீரோலருக் கும்போதா அதோட மன வருத்தமாருக்கூ ஒரு தடவ தானே போட்டோ இத அப்டின்ட்டு
அதுவு ஆமா அதுவு கரெக்டு தா ஏனா நம் நம்மளே போட மாட்டோ இன்னொன்னு என்னன்னா நம்ம எதாது ஃபங்க்ஷனு எதனா வந்ச்சின் நம்ம மோஸ்ட்லி நம் போ மாட்டோ நம் வீட்லக்கவுங்கலா போயிட்டு வந்துடுவாங்க நம்ம எங்க போனாதானே நாம போட முடியூ நாமன் நார்மலா எப்பமே போ ட்ரஸ்னா ஆ கல் நீ பள்ளி படிக்கிறன்னா பள்ளில போட் குடுக்க ஆட ஒன்னு வீட்ல போட்ற ட்ரெஸ்ஸு அவ்ளோதா மத்தபடி நறைய எதுமே யூஸ் பண்ண மாட்டே கரெக்டா
ஆமா கரெக்ட்டு எதாச்சு வெள்ல போலாமெண்டு ஆமா
அதேதா அதேதா இங்க
ம் கரெக்ட்டு தா அது எதுக்கு வந்து அவ்ளோ செலவு பண்ணி எட்த்துக்ட்டு ஆன்லைன்ல சீப்பா
ஆமா பெஸ்ட்டு
ம்
எடுக்குலா அது எப்டி ஸ் சொல்றது எடுக்கக்கூடாதுலா இல்ல இந்த நல்ல ப்ராண்டடா எடுத்து வச்சுக்லா அதுக்காக எல்லாமே வந்து அதையதா எடுக்கணுனு கிடையாதுல்ல எடுத்து வச்சு ஆ எடுத்துக்கலா பிராண்டட்ல நீ ஒரு டிரெஸ் ஒரு ஒரு ஆர்டர் எடுத்தன்னா அது நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலா அது நல்லா உழைக்கும் ஆனா இது நம்ம கொஞ்ச கம்மியா எடுக்கரோ இல்லையா அது அந்த அளவுக்கு உழைக்காது ஆனா நீ இருக்குற வரைக்கு அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலா
ஆமா நம்ம பிராண்டட் எடுத்தாலு ஏதோ ரெண்டு மூணு தடவதான் போட போறோம் எல்ல அதாம் அதுவும்தான் அப்படியே மூட்ட கட்டி ஓரமாவச்சுருவோ அதுக்கப்புறம் சைஸ் பத்தாம வேற போயிடு
ஆமா ஆமா
அது ஒரு பெரிய பிரச்சனை அதனால இப்ப மீஷோ இது மாரி ஆன்லைன் ஆப்ஸ்ல எடுத்தோனா அது பாட்டுக்கு கம்மியா ரேட்டு கம்மியாக இருக்கோ எடுத்துட்டு நம்ம பாட்டுனு ரெண்டு தடவை போட்டா கூட திருப்தியா ஓகே நம்ம இந்த அமௌண்ட்டக்கு தான் எடுத்தோ சோ அதனால வந்து நமக்கு வேண் டா ச்சி ரொம்ப நாள ரெண்டுதர போடனும் அப்படின்ற கில்ட் இருக்காது
ஆமா ஆமா கரட்டுதா
ஆமா அப்புற என்ன
இனிமேதான செய்யணு என்ன செய்யறதுன்னு தெர்ல நீ எதா ஐடியா கொடு
நான் என்ன ஐடியா எப்பவு போல தோசை ஊத்தி சட்னி அரைக்க வேண்டியதா
மாவு வேற காலி ஆய்டுத்து பக்கத்துல போய் வாங்கிட்டு வரணு எப்பவுமே நாங்க வெள்ல வாங்க மாட்டோ வீட்லேயே அரைச்சுப்போ
ஆ ஆ
அதனால இப்ப மாவு இல்ல அதுக்கு பதிலா வேரெதா சொல்லு
அதுக்கு பதிலா வேர என்னா சொல்றது மாவு இல்லன்னா எங்க வீட்லயு மாவு காலிஆய்ச்சு அப்படியே சேமியா சப்பாத்தி அப்டி சமைச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த நொய் அரிசி இருக்குல்ல இந்த அரிசி ஒடச் ச்சி அதுல வந்து உப்மா செஞ்சிருந்தாங்க அது நொய்யரிசியோட தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கு
நல்லா இருக்கு நல்லா இருக்கு கேக்கு போது நல்லா இருக்கு
ஆமா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு
நா சாப்ட்ருக்கே ஒரு வாட்டி
அத சமைச்சு பாரு சமைச்சு ட்ரை பண்ணி பாரு அப்டி சொல்றே
ஆ சாப்லா சாப்லா உனக்கு சாப் இப்ப நான்வெஜ்னா ரொம்ப புடிச்ச உணவுனா எது
நான்வெஜ்ல என்ன சிக்கன் தா
அஹஹா அப்டி கேட்கல இந்த பிரியாணி அந்த மாதிரி எது ரொம்ப புடிக்கு
பிரியாணி தா அவ்ளோதா பிரியாணி பிரியாணி கூட சிக்ஸ்டி ஃபைவ் அவ்ளோதா பிரியாணி ஃபிரைட் ரைஸு எதுனாலு அப்டே நான்வெஜ் நாலே புடிக்கு அது என்ன புடிச்ச உணவுனு ஒன்னோன ஒதுக்கி அது மனச கஷப்பட வைக்க கூடாதுல
ஆமா ஆமா இத இது இதே வந்து அ சைவமா எப்டி அசைவம்னா
அசைவனா அதான் சிக்கன் எல்லாமே சைவனா சைவமே நமக்கு புடிக்காது முதல்ல அதனால எதுமே புடிக்காது அதுல்ல
அசைவத்துக்கு மட்டு நீ சொல்ற எது எல்லாமே நம்ம ஏன் ஒதிக்கி வைக்கணு சைவோனா ஏன் சொல்ற புடிக்கே புடிக்காது
ஆமா புடிக்கவே புடிக்காது மனசு கஷ்டப்பத்துனா எல்லாத்த எல்லாத்தோட மனசும் சேர்த்து கஷ்டபடுத்தனும் சைவலா கூட ட இந்த பன்னீரு அதெல்லா அந்த மீல் மேக்கர் அதெல்லா நல்ல அந்த பிரிஞ்சி தேங்கா பால் சாதம் அதெல்லா நல்லாதா இருக்கு சாப்டலா ஒன்னு தப்புல்ல ஆனா வந்து அ ஆ அசைவத்துக்கு ஈடாவ முடியாதுல அசைவம் அசைவம் தான் ஆமா உனக்கு எப்டி சைவமா அசைவமா
நமக்கு அப்டல்லா இல்ல எது கொடுத்தாலு நம்ம சாப்டுவோ ஆனா அசைவனா ரொம்ப புடிக்கு அவ்ளதா
ஒத்த கால்ல நின்னு சண்ட போட்டு மாத்த சொல்றது இல்ல ஆனா அசைவம்னா புடிக்கு. அதுதா ஆ ஆ கரெக்ட்டு, அதனால வந்து ஆனா புடி டிக்குனா அசைவந்தா, உனக்கு எந்த டிஸ் ரொம்ப புடிக்கு அசைவத்
எனக்கு வந்து, மட்டன் பிரியாணி ரொம்ப புடிக்கு
மட்டன் புடிக்குமா உனக்கு?
ஆ, எனக்கு மட்டன் புடிக்கு எனக்கு அசைவத்துல வந்து சிக்கனு, மட்டனு அப்பறோ ஃபிஷ்ல ஒரு ரெண்டு, மூணு வக அவ்ளதா. மத்தபடி எனக்கு இந்த நண்டு, ஏறல்லா கூட புடிக்காது, நான்லா சாப்ட மாட்ட எனக்கு புடிக்காது ஆனா உனக்கு புடிக்குனு நெனைக்கிறே.
ஆமாமா எறால்லா சாப்ட்டுக்கலா. ஆமா அது சொறா புட்டு எல்லா சூப்பரா இருக்கு
ஆ, அதுவு புடிக்காது எனக்கு சொறா புட்டு புடிக்காது.
சொறா புட்டு புடிக்காதா? ரச சாதம், சொறா புட்டு சூப்பரா இருக்கு.
சேர் சேரி, நா அடுத்த வாட்டி பண்ணி பாக்கறே. செரிடா, நா போயிட்டு டின்னர் செய்றே. ஆ ஆ ஆ